வணக்கம். ஆ வணக்கம்- வணக்கம்
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க- எப்
நல்லா இருக் சா என்ன பண்றீங்க
நாங்க சும்மாதா இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா சரி -சரி
என்னன்னு
அப்றோ என்ன- என்ன சமச்சீங்க
இந்த இரவுக்கு வந்து ஒரட்டியு பருப்பும் பீஃப் கொழம்பும்
ஒர ட்டியா ஒரட்டின்னா என்னது
ஒரட்டுனாவந்து எப்டி நாரிமாவு இருக்குல்ல மாம் இடியாப்பம்-இடியாப்பம் தெரியுமா ஆமா ஹா அதே மாவ்ல வந்து பண்றதான் ஒரட்டி
ஓ கே அது வந்து என்னது நீங்க சப்பாத்தி மா இந்த இது மாதிரி பண்றதா சப்பாத்தி மாதிரி போடுறதா
பிரஷ் சாப்பாத்தி பிரஷ்னு சொல்லுவாங்க ஹா
செரி
ஹா அதுல போடுறதான்
ஓ செரி-செரி அது எப்டி இது மாரி இருக்குமா சப்பாத்தி மாதிரி இருக்குமா இல்ல அதாவது சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஓகே-ஓகே செரி செரி-செரி
ஹா
அதுக்கு நீங்க வந்து குருமா மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்ளா
இல்ல பப்பம் வச்சு கூட பீஃப் கொழம்பு அக்காக்குலா மீன் கொழம்பு அது நல்லா இருக்கும்
ஓ சரி-சரி-சரி நா இப்ப புதுசா கேக்குறேன் இது வரைக்கும் வருத்தரச்ச குழம்பா ஆமாமா மா
செரி ஒரு நாள் வாங்க நாங்க செய்யதரோம்
இல்ல கேள்வியே பட்டதில்ல நீங்க ஒரட்டின்றதே எனக்கு புரியல மொதல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அத பத்தி அதனாலதான் கேட்டேன் பத்ரி அந்த மாதிரியோ பத்திரி மாரி இருக்குமோ
பத்திரி வந்து கொஞ்ச நைஸாக இருக்கும்
ஆமா ஷாப்டா இருக்கும் ஓ இது கொஞ்ச கனமா இருக்கும் ஏனா அரிசி மாவுங்கிறனால இல்லையா செரி செரி
ஒன்னும் செய்வேனா சும்மா அந்த இடியப்பத்துக்கு மாவு பின்ற மாரி நம்ம தண்ணி வச்சிட்டேன் தண்ணிய நல்லா கொதிக்கவுட்டு தேங்கா இருக்குல்ல கொஞ்சோ தேங்கா துருவி த்த அதுல போட்டு அதையு கொஞ்சோ நல்லா கொதிக்க உட்டுட்டு ரெண்டாவது அந்த மாவ கொஞ்சோ பெரிய தட்டிட்டு இந்த நம்ம கொதிக்க வச்சிருக்கோம்ல வெந்நீ அது அதுல ஊத்தி கிண்டுனம் அதாவ்து மாவு மாரி இருக்கு பச்சமாவு மாரி இருக்கக் கூடாது கொஞ்சோ வெந்
கொஞ்சோ வெந்த மாரியா இருக்கணோ ஆஹ அத அப்டியே போட்டு நீங்க தட்டி எடு
ஆ அதுக்கப்புறோ அத போட்டு அதுக்கப்புறோ அத போட்டுட்டு சும்மா லைட்டா மாவு லைட்டா தரவிட்டு உருண்ட புடிச்சு நம்ப சப்பாத்தியுருண்ட புடிப்போம்ல அந்த மாதிரி உருண்ட புடிச்சிட்டு சப்பாத்தி பிரஷர்கிட்டு இதுக்கு தனியா உண்டு அதுல வெச்சு சும்மா அமிக் முக்கியெடுத்து கல்லுல போட்டு எடுத்துடது
அவ்ளோதானுங்ளா செரி செரி பரவால செஞ்சு பார்த்துருவோ உடுங்க
ஓ
அதுக்கு பேர்ரென்ன சொல்லிருந்தீங்க ஒரட்
ஒர ஒரட்
ஒங்கு ஒங்க ஊர் உங்க ஊர்ல அப்டி சொல்லுவாங்களோ ஒரட்டீன்னு ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்கல
ஆமாமா
செரி செரி நா நா பாக்குறே எப்டி பண்றதுண்டு
ஆ நல்லா இருக்கோ பா அது கூட வந்து பருப்பும் பருப்புல முட்ட கொட்டி ஊத்தி சாப் தா நல்லா இருக்கோ
ஓ செரி செரி செரி எனாப் எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி ஆ புதுசா எதாவது நம்ப எதாவது இது பண்றோ அப்டின்னா இது என்ன புதுசாயிருக்கு இதெல்லா நம்மளால சாப்பிட முடியாதுன்றுவாங்க அதனாலயே நம்ப புதுசா எதுவும் ட்ரை பண்றது
பண்ணி பாத்துட்டு டேஸ்ட் பண்ணா அதுக்கப்புறோ புடிச்சிடோ
அதுதா அதுதா அதுக்கு செரி - செரி வேற இன்னும் ஸ்கூல் இன்னும் பள்ளி - பள்ளிலாம் இன்னும் தெறக்க ஆரம்பிக்கல அதனால உங்க வீட்ல பசங்க இருக்காங்களா உம்
ஒரு பன்ன ஒரு வருஷம் ஆச்சு ஒரு பொம்பள புள்ள இருக்கு ஒரு வயசு தான் ஆகுது
அடுத்தது ரெண்டாவது கன்சுவாருக்கே
ஓ செரி - செரி சூப்பர் - சூப்பர்
உம்
அப்போ உங்ளுக்கு எப்டி நீங்க சமைப்பீங்க உங்ளுக்கு சமைக்க முடியாதே ஒரு மாதிரியா இருக்கும்ல
இப்ப அம்மா வீட்ல இருக்கனால அவளோவ சமைக்கிறதுதில்ல
அவங்களே சமைச்சிருவாங்ளா உங்களுக்கு அந்த வாந்தி அந்த மாதிரி எதுவும் இருக்குங்ளா இல்ல ந எதும் எப்பையும் போலதான் இருக்குங்களா
துல நல்லா மூ மூணு இல்ல நாலு மாசத்துல நல்லா வாமிட்டிங் எல்லா
செரி செரி இப்ப இல்லைங்ளா
இன்னும் கொஞ்சம் கொறஞ்சிருக்கு அதாவது இப்போ வாமிட் இருக்கு எப்பமாச்சும் ஒரு ப்போ வாமிட்ருக்கு
ம் ம் ம் செரி செ செரி - செரி ஆனா அந்த கொழந்தைக்கும் இப்ப அந்த கொழந்தைக்கி உங்ளுக்கு அப் அப்டி இருந்துச்சா பெண் குழந்தைக்கு வந்து அப்டி இருந்துச்சுங்ளா இல்ல ஆஹ் வாந்தியல்லாம் இல்லாம இருந்துச்சு அதே மாரிதான் இருந்துச்சுங்ளா செரி - செரி - செரி
ஆனா இந்த குழந்தைக்கு நா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்
ஏங்க இந்த குழந்தைக்கா இப்ப வயி்த்துல இருக்கிற குழந்தைக்கா இப்ப அஞ்சு மாசமா உங்களுக்கு ஏழு மாசம் ஆயிருச்சுங்களா செரி - செரி நீங்க எப் வளைகாப்புலாம் ஓ ஏ ஒன்பதாவது மாசம் பண்ணுவீங்ளா ஏழாவது மாசமே பண்ணிருவீங்ளா
இல்ல மொத கொழந்தைக்கு மட்டும்தான் வளகாப்பு பண்ணுவோம்
ஏ நாங்களும் அப்டிதான் இல்ல இருந்தாலுமே நீங்க ஏழாம் மாசம் பண்ணுவீங்களா ஏ ஒன்பது ல
சில பேர் பண்ணுவாங்க ஒன்பதுலயும் சில பேர் பண்ணாங்க ஆனா நான் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒன்பதுலதான் எடுத்திருந்தது ஒன்பதுல ஆ ஆமா ஒன்பது க் லாஸ்ட் நெங்கி வரும்தான் எடுத்திருந்தது
ஆ சரி -சரி ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஆ எல்லா சின்ன கொழந்தைங்கதா ஒருத்தருக்கு அஞ்சு வயசு ஆகுது ஒருத்தருக் மூணு வயசு ஆகுது எனக்கு வந்து அந்த மாரிதா என்னன்னா நா ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரெண் ஒரு ஆண் கொழந்த ஆ ஃபர்ஸ்ட்டு ஆண் கொழந்த ஆ நெக்ஸ்ட்டு பெண் கொழந்த
எப்படி இருந்தது அ வா வாந்திலா இருந்துதா
ஆமா எனக்கு வந்து ஆண் கொழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டா ஆ ஸ்டார்டிங்ல இர் இருந்து நா டெலிவரி இ போற வரைக்குமே எனக் வந்து நா டெலிவரிக்கு உள்ள போறேன்னா வாந்தி எடுத்துட்டுதா நா போறே என் வயித்துல ஒண்ணுமே கெடையாது அப்பிடிதா நா ஆனா எனக்கு என்னோட பெண் கொழந்தைக்கி வந்து அந்த மாரி இல்லவே இல்ல நாலு மாசோ வரைக்கு எனக்கு வாந்தி என்னால ஒரு வாய் கூட சாப்ட முடியாது அந்த மாரி இருந்துச்சு. அப்றம் பாத்தா ஆமா அதுக்கப்புற எனக்கு நல்லா சாப்ட புடிச்சிருந்துச்சு ரொம்ப புடிச்சி இருந்துச்சு அதுவு அந்த ஆ அம் ஆட்டு எறைச்சி அப்புறம் வந்து கோழி அந்த மாதிரிதா அதுவு காரசாரமாதா எனக்கு காரசாரமே நான் விருப்பமே படமாட்டேன் சும்மா. நம்ம நார்மலா இருக்கும் போது அந்த மாரி எல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இந்த இந்த கொழந்தைக்கி அவசரமே வந்து எனக்கு மட்டன் சுத்தமா புடிக்கவே புடிக்காது நா அந்த எங்க அப்ப பெண் கொழந்த வந்து வயித்துல இருக்கும்போது நா மட்டன்தான் அதிகமா சாப்பிட்டன்னே சொல்லலா அந்த அளவுக்கு எனக்கு மட்டன் புடிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு அத அதனாலயே எனக்கு கொஞ்சத் தெரிஞ்சிச்சு ஒருவேள இது வேற கொழந்தையா இருக்குமோ அப்டின்ற நாங்க வந்து ரெண்டாவது வந்து பொண்ணுதா பொறக்கணு அப்டின்னு ரொம்ப இதுவா இருந்தாங்க ஏன்னா எங்க நாத்தனார்லா இருக்காங்லா அவங்க வந்து கொழ இப்ப பையன்லா வச்சிருக்காங்க சோ அவனால மொறைக் இ கட்டிக்கிறதுக்கு ஆகு அப்டின்றதுக்காக பொண்ணுதா வேணு பொண்ணுதா வேணுன்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ட்டாங்க என்ன. எனக்கு என்னனா பொண்ணு பொறக்கலனா அவ்ளதா போல அப்டின்ற மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பொண்ண பாத்த உடனேதா எனக்கு அழுகையே வந்துச்சு அந்த டைம்ல ரொம்பவே அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு அது ரொம்ப இதுவா இருந்துச்சு
அது அப்படி இல்ல கடவுள் எது தாராங்களோ அத்
அது கரெக்ட்டுதா அது நம்ம வந்து சொல்லவே முடியாது வெய் இருந்தாலுமே நமக்கு ஒரு ஆச இருக்கும்ல அது அந்த அந்த எடத்துல வந்து அது வரல அப்டின்னும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணு எதிர்பாத்தோ ஏன்னா எங் எனக்கு பைய தான் வேணுனு நனச்சேன் ஆனா எங்க வீட்ல எங்க நாத்தனார்ல்லா எங்க நாத்தனார் வந்து ரொம்ப நம்ள மாரி எப்டின்னா ரொம்ப நாத்தனார் கொடும அந்த மாதிரிலா கிடையாது அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து பேச ப்ரோ அவங்க தா அதனால நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சிக்கிட்டு எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்டின்னு அவங்க கேக எனக்கு பையன் தான் வேணும் நா சொல்ல பையன் போனால பிரச்சனை இல்ல. ரெண்டாவது அந்த மாதிரந்த நமக்கும் ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ல அந்த மாதிரி பயம் மா இருந்துச்சு ஆனா நல்லகாலம் பா பொண்ணு பொறந்துருச்சு ஏன்னா அப் அதுக்கப்புறம் மூணாவதும் பெத்துக்க சொல்லுவாங்கன்னு வேற பயம் வந்துருச்சு நமக்கு ரெண்டுக்கே முடியல மூணாவத வேற பெக்க சொல்லிருவாங்களோ இல்ல இல்ல நார்மல் தான்- நார்மல் தான் ரெண்டுமே வந்து பணிக்கொடம் ஹஸ்பிட்டலுக்கு போனும் ஏா பனிக்கூடம் வந்து உடஞ்ஞி உடனே தான் தெரிஞ்சிச்சே அத தண்ணி வெளியே லீக் ஆக ஆரே ஹா்ப போய் அட்மி் ஆனும் அதுக்கப்புறம் ஊசி டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளே பொறந்துட்டாங்க ரெண்டு பேருமே அதே -அதே மாரிதான் ஆனா என்னன்னா அந்த ஒரு இது த ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு பொண்ணா இருக்குமா இல்ல பயனா இருக்குமா அப்படின்ற ஒரு இது உங்ளுக்கு ஹ உங்ளுக்கு நார்மலா
ஹலோ
ஆஹ் கேக்குது உங்ளுக்கு நார்மல்லா இல்ல இல்ல அறுவைதான் அறுவை சி
ஓ அறுவை சிகிச்சைதானுங்ளா செரி செரி
அது எப்பட்னா அவளுக்கு வலி வந்துதா போனது லாஸ்ட்ல என்னாசின்னா பிபி வந்து ஒ ஒவராய்ட்
அய்யயோ
ஆனா நான்ஸ்டர் இது ஆரம்பத்துலயே இருந்தே செக் பண்ணப்போ பிபி இல்ல- பிபி இல்லனுதா இருந்துது கடைசி நேரத்துல வலி வந்து போன பொறைக்கி அஹ் பீ பி ஓவராய்ட்டு
அய்யய்யோ செரி செரி செரி
வலியும் விட்டு விட்டுதா வந்துது
உம்ம்ம் ஆனா இப்போ ரெண்டாவது பிரசவமும் ஆஃப்
அது தெரியல அது வந்து எனக்கு என்னசி அதுல்ல அது இன்னு சொல்லல அது இன்னு சவந்த் மந்த் இனிதான் ஸ்கேன் எடுக்கணும் இங்கதான் போனாதா தெரியு
ம் செரி செரி செரி ஓகேங்க
செரி நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சது செரி வெக்கட்டுமா நன்றி
ஹ செரி செரி நன்றி